ஏமா நல்லாருக்குங்கலா
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க அப்பற சாப்ட்டாச்சிங்களா
சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டங்க இந்த
வீட்டு்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க
நானு இப்பதாங்க கடைக்கு மளிகை சாமன்லா போய் வாங்கிட்டு வந்த மளிகை
இந்த மாச இந்த மன்த் கிராசரியா
ஆமா ஆமா ஆமா ஆ
நீங்க மந்த்லி மந்த்லி வாங்குவீங்களா இல்ல எப்டிங்க வாங்குவீங்க
ஆ இல்லங்க நானும் இப்ப மளிக கட பக்கத்துல இருக்க மளிகை கடையில எல்லா வாங்குனாங்க ரொம்ப வெல அதிகமா இருக்கு இதே மொத்த கடையில போய் வாங்கிடோனு வச்சுக்கோங்களே நம்மளுக்கு கொஞ்சோ காசு மிச்சமாகுது ஏ
அது என்னமோ சரிதாங்க மொத்த கடன்றப்ப சில்லற கடன்றப்ப நம்ம சில்லற சில்றையா வாங்கும் போது இங்க வந்து எட்டு ரூபானா அது எட்டு ரூபான்னு தா குடுப்பாங்க இதுவே நீங்க மொத்தகடையில போய் ஒருவு ஒரு டூ மந்த்துக்கு அந்த மாரி சேர்ற மாரி நீங்க வாங்கிட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்களே அது வந்து பிரச்சன கெடையாது நமக்கு வெலையு கம்மியா இருக்கு நமக்கு குவாண்டிட்டி அதிகமா பர்ச்சேஸ் பண்ண மாரி இருக்கு என்ன கொஞ்சோ வண்டு வராம அந்த மாரி இந்த பருப்பு ஐட்டம் அந்த மாரி இதெல்லா என்ன பண்ணுன்னா வண்டு வராம கொஞ்சோ வந்து நம்ம ஏதாவது பாத்துக்கணு அதுதா கொஞ்சோ பிரச்சன நீங்க வண்டு வராம இருக்கறதுக்கு என்னங்க பண்ணுவீங்க பருப்புக்கு
ஆ நா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வெயில்ல காய வச்சி வச்சிக்குவே வச்சிடுவ அப்டில்ல அப்டின்னா வேணுன்ற அளவுக்கு மட்டு எடுத்து வெளிய வச்சுக்குவ மத்ததெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிக்குள்ள வச்சிருவேங்க ஒரு டப்பாவுல போட்டு ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டா எவ்ளோ நாளானாளு வண்டு வராதுங்க
ஆ நானு அப்டிதா கேள்விப்பட்டே நெறைய பேர் அப்டிதா சொல்றாங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டா வண்டு வரா து இப்ப மேக்சிமம் இந்த கடல பருப்புல்லா பாத்தீங்கன்னா வண்டு வந்துரு கடல பருப்பு சுண்டலு இந்த மாரி அதா ஆ பட்டாணி ஐட்டம் அந்த மாரி ஐட்டம்லா பாத்துக்குவீங்கன்னா வேமாவே வண்டு வர்றது அது மாரி் கோதும மாவு மாவு ஐட்டங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா வண்டு வரு அப்ப மாவு ஐட்டத்தையுங் கூட நீங்க பிரிட்ஜ்குள்ள வைக்கலாமா
ஆ இல்லங்க நா மாவு ஐட்டல்லா வந்து பிரிட்ஜ்க்குள்ள வைக்க மாட்டே இப்ப பாத்தீங்கன்னா மாவு வந்து கடையில கோதும மாவுல கடையில வாங்க மாட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கடையில வந்து கோதும போடுறாங்களா அக்கா கோதும வாங்கிக்கிவே வாங்கிட்டு அதோட கொண்டக்கடல இருக்கு பாத்தீங்களா கொண்டக்கட சேத்து நா மிஷின்ல அரச்சிக்குவே அப்டி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு தேவையானத மட்டு அரைச்சி வச்சிக்குவே
நாங்களு அப்டிதாங்க பண்ணுவோ நல்லா வந்து கடையில வாங்குற கோதுமைய வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா நல்லா கழுவி அத வந்து வெயில்ல வந்து காய வச்சி அது நீங்க காஞ்சதுக்கு அப்பறோ என்ன பண்ணுவோம்னா அது மெஷின்ல போய் அரப்போ அப்டின்னா கொஞ்சோ என்ன பண்ணுன்னா அது குவாண்டி கொஞ்சோ அதிகமா இருக்கு நீங்க வேணா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சொல்ற மாரி கொண்டக்கடல கலந்து எங்க அம்மா செய்வாங்க ஆ கோதுமையோட கொஞ்சோ கொண்டக்கடல மிக்ஸ் பண்ணி அத நல்லா வெயில்ல காய வச்சி அத கொண்டு போய் அரைப்பாங்க அதுவு வந்து ஆனா ஒன் மந்த் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கம் போது அதுல கொஞ்சோ வண்டு ஏதாவது வரதானங்க செய்யு இப்ப நீங்க அது வண்டுக்கு தவிக்கிறதுக்கு ஏதாவது வந்து உள்ள போடுவீங்களா ஏதாவது சில பேர் சொல்றாங்களே அரிசிய போட்டு வச்சே பட்ட கிராம்பு போட்டு வச்சே அதனால வண்டு வராது அப்டின்னு சொல்லி சொல்றாங்களே நீங்க அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா நா எதுவு இது வர ட்ரை பண்ணதில்ல அதா நா ஒங்ககிட்ட கேக்குறே
ஆ இல்லங்க நானு எதுவு ட்ரை பண்ணது இல்ல ஆனா எனக்கு வண்டு வச்சதில்லங்க மேக்சிம் ஆ இது பா அநேகமா பாத்தீங்கன்னா எனக்கு அதுவே பத் தாது ஒரு மாசத்துக்குன்னுதா சொல்லி அரப்பே ஏனா நா வந்து ரெண்டு நேரமு காலையிலயு இட்லி தோச ஏதாவது போடுவே கம்பல்சரி பாத்தீங்கன்னா நைட்டுமே பாத்தீங்கன்னா நா சப்பாத்தி அ தோச இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா செஞ்சிருவே அப்டி செய்யு போது பாத்தீங்கன்னா எனக்கு வண்டு வைக்கிறதுக்கெல்லா இருக்க அளவு இல்லங்க கரெக்டா எனக்கு சமைக்கிறதுக்கே பத்து பத்தாமதா இருக்கு
அந்த நீங்க கரெக்டான அந்த குவான்ட்டி ம தேவைக்கு மட்டு நீங்க வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாரி வாங்கிறீங்க
ஆமாங்க இப்ப நீ இ
ஒன் மன்த்துக் ஒன் மன்த்துக்கு இவ்ளோதான்னு சொல்லிட்டு வாங்கிறீங்க கரெக்டா அந்தது கூட எக்ஸ்ட்ரா வாங்குனோம்னா அது வித் மிச்ச ஆயிடுச்சுன்னா அது வந்து வேஸ்டு தான அது வண்டு வந்துரு அப்டின்றதுனாலயா
ஆமாங்க அத இப்ப எக்ஸ்ட்ரா நா வாங்குறேன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் வாங்குவேங்க மஞ்சத்தூள் வந்து கொறைய கூடாதுன்னு சொல்லு மஞ்சத்தூளு வந்து ஒரு மங்களகரமான பொருளு அதனால ஜாமா வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மொதல்ல போயிட்டு நா ஜாமா வாங்குற இல்ல மஞ்சள் தா எடுப்பே அடுத்து பாத்தீங்கன்னா உப்பு வாங்குவே உப்பு வந்து பாத்திங்கனா மூணு பாக்கெட் நாலு பாக்கெட் வாங்கிகுவேங்க வீட்ல வந்து உப்பு அரிசியு கொறைய கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா
ஆமா உப்பு அரிசி புளி
ஒ
இந்த மாறி ஐட்டம்ல்லா கொறையணு பருப்பு அந்த மாறி இதெல்லா கொறையக் கூடாதுன் சொல்வாங்க காலியா இருக்கக்க கூடாது மேக்சிமம் வந்து நெறைய பேர் நீங்க நோட் பண்ணி இருக் நீங்களான்னு தெர்ல செவ்வா வெள்ளிக்கி எல்லாரு என்ன பண்ணுவாங்கன்னா மொதல்ல வாங்குறது மஞ்சளு உப்பு மா தா இருக்கு ஒரு நல்ல நாளுக் க்கு அப்டின்றப்ப வாங்குறது மஞ்சளு உப்பு மா தா இருக்கு மங்களகரமான ஒரு விஷயம் எது ஒண்ணு தொடங்குனாலு மஞ்சளையோடயு உப்புலையு தா வச்சு தொடங்கணு அப்டின்னு சொல்லுவாங்க அச்சைய திருதிக்கு நக வாங்க முடியலன்னா கூட எல்லாருமே வந்து வாங்குறது மொதல்ல அந்த மஞ்சளு உப்பு தா வாங்குவாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது உண்ம தா செவ்வாக்கெழம மொதல்லன் வாங்கறதுன்றத விட அது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குங்க காலையில பாத்தீங் ஆறு டூ ஏழு மதியோ பாத்தீங்கன்னா ஒன்னு டூ ரெண்டு அதே நைட் டு இரவு பத் எட்டு டூ ஒம்போது
ஆமா சுபஹோரையில தா அது இந்த பஞ்சாங்கப்படி ஏதோ ஒரு ஓரையில வாங்கணும்னு சொல்லுவாங்க
சுக்ர ஹோரைன்பாங்க
ஆமா சுப ஓரை தான
அ அது அந்த அந்த ஹோரையில வாங்கனும்னா நம்மளுக்கு வந்து குடும்பத்துல வந்து எந்த பண கஷ்டமு இருக்காது பொருள்களுக்கு எந்த கஷ்டமு இருக்காது அப்டின்னு சொல்லுவாங்க அதே மாறி பாத்தீங்கன்னா நம்ம அரிசி ஒரு போட்டு வைக் அரிசி இருக்க பாத்திரத்தில வந்து பாத்தீங்கன்னா அரிசியு அரிசி அழக்குற படியு வந்து நம்ம தனித்தனியா வச் இருக்க கூடாது சேத்தியதா வச்சிருக்கணு அது அது ஒரு பொருளு அதே மாறி பாத்தீங்கன்னா பருப்பு பருப்பு கூட வந்து சுக் சுக்குருக்கு இல்லேங்க நம்ம சுக்குப் அ அதுவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க
அது மாதிரிங்க உப்பு உப்பு இருக்குல்ல உப்புல வந்து நம்ம வெறும் உப் உப்பா கொட்டி வைக்காம நம்ம உப்பக் கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த உப்பு ஜாடியில அடியில நம்மளால ஒரு அஞ்சு ரூவா காயினோ ஒரு ரூவா காயினோ போட்டுட்டு அது மேல உப்ப தட் உப்ப வந்து நம்ம கொட்டி வச்சோம்னா செல்வம் வந்து பெருகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க
ஆமாங்க நானு கேள்விப்பட்டிருக்கே ஆனா நா
ஆமா நாங்களும் செஞ்சது இல்லே அப்பிடி சொல்லுவாங்கன்னு சொல்றே உங்ககிட்ட நானும் கேள்வி பட்டிருக்கே
நானும் ட்ரை பண்றேங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்கப் போறோம்ல்ங்க தூங்கப் போறதுக்கு முன்னாடி கிச்சன்ல வந்து நம்ம அந்த அடுப்படிய வந்து நல்லா தொடச்சிட்டு அ ம் ம் கிச்சன சமையலுக் சமையலறைய வந்து கூட்டி விட்டுட்டு அந்த சா அ அடுப்பு மேல வந்து சாப்பாடு கொழம்பு சா சாப்பாடு வந்து கொஞ்சமாவது மீதி இருக்கணுங்க அந்த சாப் கொழம்பையும் அடுப்பு மேல வக்கணுமா அடுப்பு மேல வச்சா வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து மஹாலெக்ஷ் க்ஷ்மி வந்து பாக்குமாமா
அது மாதிரி நம்ம சாப்ட்ட தட்டு இதெல்லாமே வந்து நைட்டு வந்து எல்லாமே கழுவிட்டு தா படுக்கணுமா அப்படி வக்க வைக்க கூடாதா அப்படி வந்து வச்சுட்டு படுத்தா வந்த மகாலட்சுமி வந்து திரும்பி போயிருவாங்களா நம்ம எல்லாத்தையுமே கழுவி வச்சா தா மகாலட்சுமி இங்க வந்து நம்ம வீட்டுக்குல்லாம் வருவாங்களா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு பருக்க சாதம்னாவது இருக்கணுமா நைட்டு ஒரு பருக்க சாதம்னாவது நைட் நம்ம தண்ணி ஊத்தி வச்ச வக்கணுமா சாமி வந்து பாக் கும்னு சொல்லி ஒரு ஐதீகம்னு சொல்றாங்க அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் அது உண்மையாவே இப்பவு நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க
ஆமாங்க இப்பவுமே வந்து பெரியவங்கல்லா சத்தம் போடுவாங்க பாத்துருக்கீங்களா இந்த பாத்திரத்த கழுவாம எச்சி பாத்திரத்தப் போட்டா எச்சிபத்திரத்த போடாதடி இதுனாலதா நீ வறுமையில இருக்
ச சாப்ட்ட தட்ட காய விடாத சாப்ட்ட தட்ட கையோடையே கழுவி வச்சுரு கைய ஏன் காய விடுற கையும கையும் கா தட்டு காயக் காய நீயும் இப்பிடிதா காஞ்சி போவ அப்பிடின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க
ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கே அதாவது கையு காயுற அளவுக்கு நம்ம வயிறு காஞ்சிரும் சாப்புட்றது அது அப்பிடின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுன்னு கேட்டு யாரு வந்தாலு நம்ம சாப்பாடு லேன்னு சொல்லக் கூடாதுங்க ச வர்ற பசியோட வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் இல்லேன்னு சொல்லக் கூடாது யாரா இருந்தாலும் சரி நம்ம சாப்பாடு போட்டு அவுங்கள வயிறாற சாப்பிட்டதுக்கு அப்புறம் தா அனுப்பணும்
அது உண்ம தாங்க சாப்பாடு மட்டும் இல்லேன்னு சொல்லக் கூடாது அது வெளியே இருந்து யாரு வந்து கேட்டாலு சேரி நம்ம இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து சாப்பாடு இல்லாம வச்சு சாப்பிடக் கூடாதுங்க நம்ம நம்மளோட உள்ளவ ஆனா நெறைய பேரு வீட்ல அது வந்து நடக்குது நம்மள்ல ஒருத்தி தான அவ நெனைக்க மாட்டிகியாங்க சாப்பாட இந்த மாரி காலி பண்ணிட்டு அவ சாப்ட்டா என்ன சாப்படலனா என்ன அப்டின்ற ஒருத்தவங்களு இருக்காங்க
ஆமா நம்மளுக்கு அன்ன தானத்திலயே சிறந்த தானம் எதுன்னா அன்னதான தாங்க
அது உண்ம தாங்க
இப்ப நம்ம வேற எந்த பொருள் குடுத்தாலும் வந்து மனிதர்களுக்கு ஆ சே தீராது இன்னு கொஞ்சம் குடுங்க இன்னு கொஞ்சம் குடுங்க அப்டின் சொல்லுவாங்க இதே வந்து சாப்பாடு மட்டு தா அவனுங்களுக்கு வயிறு நெறஞ்சிருச்சுன்னா போதுன் சொல்றது
அது உண்மதாங்க மனஷங்க வந்து பொன் பொருள் எவ்வளவு குடுத்தாலும் வந்து அதாவ்து பணம் என்றால் பிணமும் வாயத்திறக் கும் சும்மாவா பழமொழி சொல்றாங்க சொல்லுங்க
அது உண்ம தாங்க அதனாலதா வந் அ நம்ம நம்ம செய்யற புண்ணியத்திலே பெரிய புண்ணியம் வந்து அன்னதானம் தா அதுனால யாரு வந்தாலும் செரி சாப்பாடு மட்டும் இல்லேன் சொல்லாதீங்க நீங்க இப்ப எதாவ்து தானம் குடுக்கணும்னா அன்னதானம் குடுங்க சேரிங்க டைம் ஆயிர்ச்சு
நாளைக் பேசுவோங்க
அ செரிங்க